அஹ் வணக்கம் தோழி
வணக்கம் கேக்குதுங்களா நல்லா இருக்கே உங்களுக்கு கேக்குதுங்களா நா பேசுற ஆஹ் ஆஹ் கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க நீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
அஹ் நா ரொம்ப நல்லா இருக்கே சாப் டீங்களா வீட்ல எல்லா நல்லா இருக்கு ஆஹ் வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்க
சேரிங்க ஓகேங்க நீங்க ஏதாவது தலைப்பு வச்சிருக்கீங்களா
ஆஹ் பணத்தோடைய தேவைகளை பத்தி பேசலாமா உம் இப்ப பணத்தோடைய தேவைதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அன்றா ட இதுவா இருக்கு இந்த பணத்துக்காக தா வந்து நம்ம ஒவ்வொரு நாளு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களு இருக் காங்க ஒரு அஹ் கஷ்டப்படாம உழைக்கிறவங்களு இருக்காங்க இல்லைங்களா
உம் கரெக்ட் தான் தோழி செரிதா சொல்றிங்க அ பணத்தோட தேவை அப்டிங்கிறது இப்போ நெறைய தே இப்ப ஒரு சும்மா சாதாரணமா ஒரு விஷயம் பண்ணுனாலுமே பணம் இல்லாம நம்மளால எதுவு பண்ண முடியாது செரிங்களா கோயிலுக்கு போனாலு ஒரு கோயிலுக்கே நம்ம போறோ ஒரு காணிக்க குடுக்குறது கூட நம்ம பணத்த தா குடுக்கணு தவிர்த்து வேற இது நமக்கு குடு கொடுக்கல இந்த பணம் வந்து பாத் த்தீங்க அப்டின்னா அத சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு அதாவது நம்ம மார்ட் ஒர்க் அப்டின்னு சொல்லுவாங்க இன்னோன்னு ஹார்ட் ஒர்க் அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பு ஓ நம்ப உடம்பு உழைப்பு வச்சி நம்ம ரொம்ப சிவியரா பண்ணும் போது அது ஹார்ட் ஒர்க்கன்னு சொல்றாங்க நம்ம வந்து ஒரு சில இந்த பிஸ் னஸ் மாரிலா பண்ணமுடியுங்களா அந்த மாரி எல்லா வந்து பண்ணும் போது அது ஸ்மார்ட்வொர்க் மூலியமா வச்சு பண்ணி நாங்க பண்ணிக்கலாம் சொல்லி சொல்லுவாங்க இப்ப நம்ம வீட் வீட்டுல இருந்துகிட்டே கூட நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நெறைய இருக்கு அதாவது கைத்தொழில் நம்-நம்ம கைத்தொழில் மூலியமா கூட நெறைய பேர் முன்னாடில்லா பாத்தீங்க அப்டின்னா கைத்தொழில் மூலியமா நெறைய பேர் மதிச்சுட்டு இருந்தாங்க அதாவது கூட நய்கிறது ஏ இந்த தஸ் ர் பின்றறது இந்த மாதிரிய துணி நெயறது இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் வச்சு கூட நம்ம கைத்தூழில் எல்லாம் நிறைய பண்ணி சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அதிகமா வந்து யாரும் கைப்பம பண் தெரியாது எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போய் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆஹ் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டிப்ப ஸ்டேட சடி
உம் உம் இப்ப கைத்தொழில் இப்ப கைத்தொழில்னா வீட்டுல வந்து இந்த துணி தைக்கிறது இந்த ஆரி ஒர்க் போடுறது அப்புறம் இந்த மெஹந்தி போடுறது சாரீ வந்து ஆஹ் ஏன் பண்ணி தரது இந்த மாதிரி மாதிரியான ஒரு ஒரு சில தொழிலும் பண்றாங்க இல்லையா நிறைய பேர் இது மூலியமாவ வந்து பணம் ஈட்டுறாங்க இப்ப ஒரு பெண்ண வந்து அழகுபடுத்த த்துக்காக அவங்க இடத்துக்கே போயிட்டு அத பண்ணியும் வந்து ப பணத்தை பணம் தேவை இருக்கு க இப்ப இந்த பணம தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு எல்லா இடத்துக்குமே எங்க போனாலும் சரி பணம் எந்த இடத்துக்கு போனாலும் பணம் பணம் இருந்தா தான் நம்மளை மதிப்பாங்க ஒரு ஆளாவே மதிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஒட்டும்
கண்டிப்பா தெரியோ
அப்பல்லாம் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்காங்கப்பா இவங்க காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாார்பப்பாங்க ஆஹ் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க அவங்ககிட்ட நல்ல அறிவு இருக்கும் அவங்களான நம்ம கேட்டு எந்த ஒரு விஷயத்த அந்த அளவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தை த்துல இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்காம் பணம் இருக்கா பணத்தாலும் நம்ம எத வேணாலும் செஞ்சிடலாம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அந்த மாதிரி போயிட்டாங்க எல்லாருமே பணம் பணம் தான் பண தான் பணம தான் பணம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயனாலும்
அதுக்கு ஏத்த மாரியும் பாத்தீங்கன்னா வெலவாசியும் உயர்ந்துட்டு இருக்கு சின்ன சின்ன பொருள் முன்னாடிய இல்ல வந்து ஒரு சின்ன பொருள் இப்ப விலவாசி வந்து கம்மியா இருந்துச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பொருள் வாங்குனாலும் அந்த அளவுக்கு அது வந்து விலவாசி அதிகமாயிட்டுது சாதாரணமா ஒரு கடக்கு இப்ப ஒரு பால் பாக்கெட் வாங்கணும் முன்னாடிய எல்ல பத்து ரூபாய்க்கு விட்ட பால் பாக்கெட் இப்ப வந்து பதினஞ்ச ரூபாய்க்க விற்கிறாங்க அதே மாதிரிதாங்க விலவாச சி அதிகமாகாக பணத்தோட தேவைகளும் அதிகமாகுது
இந்த பணத்தோடைய தேவை அதிகமாக வந் அதிகமாவாவ வீட்டுல இருக்க ஆட்களும் வந்து நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடல் நலத்தையும் விட்டுறாங்க கவனிக்கிறதுல அவங்க உடல் நலத்தையும் கவனிக்கிறதுல குடும்பத்துல என்ன என்ன ஒரு என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் குடும்பத்துல கலந்துக்காம இருக்கிறது நான் பணத்துக்காக ஓடணும் பணம் இருந்தாதான் நான் இங்க வந்து வந்து நான் நிக்க முடியும் ஏதோ ஒரு திருப்பி ஏதோ ஒரு ஒரு செய் செய்யணும்னா கூட ஒரு மொய் எழுதணும் அப்டின்னா கூட அவங்க பண்ணிட்டாங்க நம்ம பண்ணனும் அதுக்காகவேனாச்சு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தங்க ரேட்டே அவ்ளோ விக்குது அப்ப செஞ்சிருப்பாங்க ஒரு பத்து எக்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் செஞ்சிருப்பாங்க அந்த ஒரு கிராம் ரெண்டு கிராமக்கு வந்து இப்ப நம்ம ரொம்ப சம்பாதிக்கணும்ல நம்மளுடைய ஒரு மாசம் சம்பளம் ரெண்டு மாசம் சம்பளம் சேத்தாதான் அந்த ஒரு கிராமே நம்மளால வாங்க முடிய அளவுக்கு நம்ம போயிட்டோம் அந்த அளவுக்கு விலை வாயிசியும் உயர்ந்துட்டே
உயர்ந்துட்டு போகுது கண்டிப்பா கண்டிப்பா சின்ன சின்ன விஷயமா இரு இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னால நமக்கு வந்து பணம் இல்லாம நம்ம வந்து எதுவுமே பண்ண போறது கெடையாது சொல்ல நீங்க சொல்ற மாதிரி கூட்டுது தெஞ்சு ஓகே சரி
ஓகே சார் ஓகே சய
தோழி கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது தோழி சொல்லுங்க
உம்
உம் நம்ம பணத்த பத்திதான் பேசிருந்தோம் இப்ப அதுக்காக தான் வந்து ரொம்ப உழைக்கிறாங்க அவங்களுடைய உடல் நலத்தையும் விட்டுடுறாங்க எல்லாரும்
ஆமா ஆமா ஜோழி கரெக்டா செய்யணும் சரியா செய்யணும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ப அது இல்லாம எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையும் வந்துருச்சு முன்னாடி எல்லாம் பா்த்தீங்க அப்படின்னா நம்ம பணம் இல் அப்படனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில சம்பாதி வ சாப்பிட்டு வாழ்ற வாழ்ந்துட்டு இருக்கற அந்த வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ஒரு சின்ன பொருள் சாப்பாட்டுக்கு ஒரு புருதுவாங்கனதுனால நம்ம பணத்தோட தேவைகள் வந்து அதிகமாய அத்தியாவசியமே ப பணமா தான் போயிிருும்
ஆமா அப்ப வந்து பண்ட மாற்று மு பைனு சொல்லிட்டு ஒன்னு இருந்துச்சு இந்த பொருளை குடுத்துட்டு இன்னொரு பொருள் பொருள் வாங்கலாம் அப்படினுட்டு இப்ப அந்த முறைனா என்னன்னு கேக்குறாங்க இவ வந்து ஆஹ் நம்மப ஊரு அப்போல்லாம் வந்து வீட்டுல நில விளஞ்ச நெல்லுல ஒரு ஒரு மரக்கா நெல்லு போட்டோனா இவ்ளோ இதுக்கு இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்பலாம் அந்த மாதிரிிலாம் இல்ல எல்லாத்துக்குமே காசு தான் காசு கொடுத்தா வாங்கிக்கோ இல்லையா இல்ல கிளம்பிட்டே இரு காசு இருந்தா மட்டும் செய் இப்ப இந்த காசும் வந்து எல்லாமே வந்து செயலி மூலமா தான் அனுப்புறதா இருக்குது கையில கையில கையில மாத்த வேண்டிய அந்த வேலை கூட இல்
சூழ்நிலை ஆ முதலல்லாம் வங்கியில போய் நின்ட்டு இருந்தோம் லைனா ஒரு சியூர்ல நின்ட்டு விட்றனும் ஆனா இப்ப அப்டி கெடையவே கெடை யாது வங்கிங்கிற ஒரு அஹ இதே இல்லாம போயிச்சு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இப்பயிருக் கற காலகட்டத்துல முன்னாடி கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்தையும் பாத்தரலாம் எல்லாமே முடிக்கிற அளவுக்கு இப்ப சூழ்நிலைகள் ஏற்பாடாயிட்டு இருக்கு சரி கண்டிப்பா அதே மாதிரிதாங்க பணம் இல்ல அப்டின்னா மனுஷங்க மனிதர்கள் வாழ்க்கையிலுமே பணம் இல்லனா யாருயார் மதிக்க மாட்டாங்க இப்ப இருக்க அன்றாட உலகத் இப்ப இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு நான் வந்து இந்த வேலை செய்றேன் அந்த வேலை செய்றேன்னு சொல்லி சொல்றத விட நான் இவ்ளோ சம்பாதிக்கிறேன் இவ்ளோ இந்த அளவுக்கு நான் வந்து ஹ வருமானம் ஈட்டுறேன் அப்படின் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு நறைய மதிப்பு மரியாதைகள் கூடுது அந்த எடத் அப்ப அந்த கூடுற எடத்துல உங்களுக்கு எதனால அப்டி கூடுது நீங்க இவ்ளோ சம்பாதிக்கிறீங்க அந்த இடத்துல அந்த பணத்தோட இந்த மதிப்பு தான உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எப்ப விஷயமா தெ தெரியுது மனிதர்களுமே அப்டிதான் இப்போ நர்மல் முன்னாடிய எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மனுஷங்க மனுஷங்க பேசிட்டு இருக்கிறது காலம் போய் இப்ப எல்லாருமே இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த வேலை செய்றது இந்த மாரி வேலையிலயே ரொம்ப மும்முரமாக ஆரம்சிட்டாங்க வீட்டுல அஹ பணம் ஒரு தேவைப்படுது அப்டின்றதுக்காக வேண்டி வீட்டுல முதல்ல எல்லாம் வந்து பெண்கள் வந்து அதிகம் வேலை செய்ய மாட்டாங்க வீட்டு்ல இருந்து வீட்டை பராமரிக் ருக்கர வேலை தான் பாப்பாங்க இப்பரெண்டு பேருமே வீட்டு வீட்ல வந்து குடும்ப தலைவன் தலைவி ரெண்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போனா மட்டும் தான் நாம அந்த குடும்பத்தை வந்து சமாளிக்க முடியும் அளவுக்கு ஆயிடுச்சு அது எதுக்காக நம்ம போறோம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போறதுன்னாது இந்த அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான்
ஆமா ஒரு இப்ப இப்ப வந்து பஸ்ட் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு போனா மட்டும் போதும் அதாவது குடும்ப தலைவர் மட்டும் வேலைக்கு போனா போதும் அதுவும் காலைல போனா ஒரு மாலை பொழுதுல வந்தா போதும்யின்ற அளவுக்கு இருந்துச்சு ஆனா இப்ப இப்ப காலையிலயும் வேலை பார்க்கணும் திருப்பி வீட்டுக்கு வந்து இன்னும் வேற ஏதாச்சும் வேலை இருக்கா வேற ஏதாச்சும் வேலை பண்ணி நம்மளால பணம் ஈட்ட முடியுமா வேற ஏதாவது தொழில் பண்ணலாமா அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க எல்லாருமே
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சரியா சொன்னிங்க தோழி ஆமா ஆமா ஏன்னா இப்போ ஒரு தொழில் பண்ணுனா அதுல வர வரு மானம் நம்ம குடும்பத்துக்கு போது புதியதா இல்லாதனால ஒருத்தர வந்து நிறைய விஷயம் த்தும் தொழில் பண்ற மாரி ஆயிடுச்சு புத்து ம் போதி பொடுகரஸ் சூழ்நிலையில பணவீக்கம் பண பண தேவைகள் அப்படிங்கறிறது ரொம்பவே அதிகமாகவும் ரொம்பவே பயன்படுற விஷயமாகவும் இருக்குது
இப்ப ஒரு நம்ம இப்ப ஒரு சிலிண்டரு வாங்கனா கூட அதுக்கு வந்து நம் நம்ம ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் சம்பாரிச்சா மட்டும் தான் வந்து அதுக்கான இதுவும் இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா உம் சரியா சொன்னீங்க அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலயுமே அப்ப ஒரு பவர் உம்மெண்ட் ஒரு ரேஷன் வாங்க போகணும் அப்படின்னாலுமே அதுக்கு பணம் வந்து தேவைப்படுது முன்னாடி இருக்கிற காலகட்டத்தை விட உம்றி ஒரு பொருள் நீங்க கவர்மெண்ட் பொருள் எதுவும் வாங்க போனம்னாலுமே அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அத்தியாவசியமா இருக்கு ம் இல்லாத வாழ்க்கைங்கிறது வந்து கண்டிப்ப இப்ப இல்ல கண்டிப்பா பணம் தேவைப்படுது சொலி
ம் ஆமா கண்டிப்பா அப்ப வந்து ஒருத்தர் சம்பாதிச்சாம ஆ ஓகே தோழி கண்டிப்ப
ஹ